அ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்ல இருக்கங்க நீங்க நல்லா இரு
ம் ம் நல்லா இருக்காங்க
ஆ செரி ஓகே
ம் சேரி ஆ குடிச்சுடேங்க நீங்க குடிச்ட்டீங்களா
ஆ குடிச்சேட்ங்க ம் என்ன பண்றீங்க இப்போ
ஃப்ரீயா தாங்க இருக்கே கொஞ்சோ
ம் ம்
ம்
நீங்க படம் எல்லா பாப்பீங்களா நானு திஸ் பூஜ ரூம் ரெடி பண்ணுகிறே ஓ நாளைக்கி வெள்ளிக்கெழமல்ல
ஓ ஹோ
அதுக்கு இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சேன்னா கொஞ்சோ ஃப்ரீயா க்குலோ அப்டின்ட்டு ம் நீங்க
நானு
பூஜ ரூம் ல்லா ரெடி பண்றது இல்லைங்களா நீங்க
இனி எங்களது பூஜ ரூமே இப்பதா ரெடி ஆயிட்டு ருக்குங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதுனால எல்லா இதுவா இருக்கு
ஆனா வேற அப்பவு வார வர வேலதா இருக்கு உங்களுக்கு பூஜ ரூம் வந்ச்சுனா ம் செரி செரி ம் என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கு சமையல்ல சமையல்ல எந்த மாரி பிடிக்கு உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா
அ எல்லாமே சாப்டுவோ
எல்லாமே சாப்டுவீங்களா ம் ம் இல்ல ஒவ்வொருத்தருக்கனா பிரியாணினா பிடிக்கு அப்டின்னு வாங்கள அதுக்கு கேக்குறே
புடிக்கு மீன் கொழம்பு அந்த மாரெல்லா சாப்றோ ம் ம் உங்களுக்கு நான் வெஜ்ஜா வெஜ்ஜா ம்
எல்லாமே நாங்களே செய்வோ
ஆ
ம் அதனால அதனால எல்லாமே பிடிக்கு
ஹங்
ம் ம்
எது ரொம்ப விரும்பி சாப்டுறீங்க பிரியாணியோ இல்ல
ஆமா அந்த மாரி இவிங்க அந்த மாரி இது தா நாங்க தக்காளி சாதமே செஞ்சாலு அந்த மாட்டி எது தா செய்வோ பிரியாணி மாரி தா ஹா ஹா இதுஸ் செஞ்சாலு பிரியாணி மாரி தா செய்வோ ம் வெஜிடபிள் ரைஸ்சு ம் காளான் பிரியாணி செஞ்சாலு அதே போலதா செய்வோ அது பிரியாணி டேஸ்டிக்கே வந்துரு ஆனா மோஸ்லியே அந்த மாரிதா செய்வோ
ஆ
ம்
ம்
நீங்க படம்ல என்ன பாத்து வட பாத்துக்கிறீங்க இப்போ ரீசன்ட்டா
ரீசண்டடா கருப்பு படோ பாத்தோ நீங்க
நாங்க பாத்தோ எல்லா பாத்தோ
அ அ
ம் நாங்ளு அத பாத்தோ
ஓ ஓ தேட்டர்லே பாத்திங்ளா இல்ல
ஆமா தேட்டர்ல பஸ் டேவே போய் பாத்துடோ செகன்ட்சோல ம் ம் டிக்கெட் கெடைக்காம பஸ் டேல டிக்கெட் கெடைக்ல இந்தாலு யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சோ கேட்டு அப்டி இப்டின்னு ஃபஸ்டு ரோவே போய் பாத்துட்டு வந்துட்டோ ஃபஸ்டேவே
ம்
நா எப்போவு போரதுல்ல இங்க ஒரு பாப்ப ரொம்ப அடம்புட்ச்சாங்க அதனால சேரினு பொய்ட்டு வன்ட்டோ
அந்த ஹீரோனா புடிக்குங்களோ
அ அப்பிடின்னல்லா இல்ல
ம் ம்
இங்க பசங்க தொல்ல பண்ணாங்க எங்க நாத்தனார் பசங்கல்லா படமோ லீவ் க்கு படோ இட்டுபோங்க படோ இட்னுபோங்க அப்டின்
ம் சேர்
அதனால சேரி அது பொய்ட்டு வந்தோ
ம்
ம் அப்றோ மீதியல்லா நாங்க ஃபிரைம் வீடியோ நெட் ஃப்ளிக்ஸு இந்த மாரியே பாத்துப்போ ஆ அ அ ஜியோ ஹாட்ஸ்டார்ல அ அ ம் அந்த மாரியே பாத்துக்கோ
ம்
ம்
ஜியோ போட்றுக்கீங்ளா
ம் ஜியோ ஹாட் ஸ்டார் வருல்ல எல்லாத்திலியு அது அதுல பாத்துரோ நெறைய ம் ம் அந்த மாரி எல்லா பாக்குவோ
ஆமா அ ப்ரைம் வீடியோனா மந்த்லி கட்டணுங்ளா அது
ஆமா அது வந்து ஒரு டிவி பண்ட்டோம்னா அதே நாலு டிவி அஞ்சு டிவி கனைக்ட் பண்ணிக்லா அந்த ஓடிபி வச்சி அந்த மாரி
ம்
அந்த மாரில போய் பாத்துருந்தோ ச்சி அந்த மாரி பாப்போ நெறைய அது நெறைய மலையாள படோ எல்லா தமிழ அ இது பண்ணி பாக்லா
ஆமா ஆமா டப் பண்ணி வச்சுப்பாங்க ம் ம் நல்லா இருக்கு அதெல்லா கூட ம் நாங்களு ஜியோதா போட்டுக்குறோ ஆனா இதெல்லா இன்னு இதுவு பண்ல ம் ம் அதா
கடைசியா கிரீடம்னு ஒரு படோ பாத்தோ நல்லா இருந்துது கிரீடம் அது ஒரு போலஸ் காரங்க
ஆ வாய்ஸ் ஸ்டக் ஆவுது ஹலோ ஹலோ ஆ வாய்ஸு ஸ்டக் ஆவுது அதா
ஆனா இப்ப கேக்குதுங்ளா இப்ப வாய்ஸு வருதுங்ளா சே சே தொடர்ந்து பேசுங்க ஆனா ஆம் ம் ம் அப்றோ வந்து திரீடம் படம் பாத்தோ அதெல்லா கொஞ்ச நல்லா இருக்கு திரீடம் அந்த மாரி கொஞ்ச இன்ட்ரெஸ்டா இருக்கு அதாலா பட பாப்பே தோழி
மோகன்லால் நட்ச்சதுங்ளா அது
ஹ மலையாள பட
அதா மோகன்லாலா மம்மூட்டியா ம்
அது மலையாள ஹீரோங் தெர்லங்க சின்ன பையனா இருக்காங்க
ம் ஓஹோ
பேரு வேற தெர்ல அதுலயு நா இப்பதாங்க மலையாள ஸ்டோரிலா பா பாக்கற்துனால பேரெல்லா தெர்ல அது எங் ஹஸ்பண்ட் போட்டு வுட்டதுனால நாங்க அது பேர கூட பாக்காம அப்டியே பாத்துருந்தது படோ
ம் ம் ம்
இந்த பட எல்லாத்துக்கு சேரின்ட்டு அப்டியே பாத்துருவோ அந்த மாரி பாக்குவோ அதுல கொஞ்ச நல்லா இருக்கு அந்த மாரி ஃபிலிம் எல்லா
ஆ சேரி
அப்றோ நா ஃபேஸ்புக்ல சின்ன சின்ன ஷாட் ஸ்டோரியெல்லா பாக்குவே
ம் ம்
ம் அந்த மாரி குட்டி குட்டி கதைங்க அந்த மார்லா பாக்குவோ அதெல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு
ம் நாங்க இப்பலா ஃபேஸ்புக் பக்கமே போறதில்ல ம் சொல்லுங்க ம்
ஒரு சின்ன ப பொண்ணுதுதா ஒருக்கா ஸ்டோரி பாத்தே அது வந்து ரொம்ப அம்மா அப்பா ‌இல்ல ங்களா ஆ ஆ நீங்க ஊ நா சொன்னம்போது ஊன்னு சொல்லுங்க ஏனா அது வாய்ஸ் ரெக்காட் இது
ஆரம் மாரி இருக்கு ஆ சொல்லுங்
இப்போ இப்ப நல்லாதான கேக்குது ஆம் அந்த பொண்ணு வந்து உ அம்மா அப்பா வந்து இல்ல தாத்தா கெட்டதா வளந்துக்கிறாங்க
ம்
தாத்தா வந்துன்னு ஆ அவள வந்து சின்ன வயசுருந்தே அவளுக்கு அந்த நம்ப செஸ்ஸு விளையாடுவோல சதுரட்ச் சதுர அதுக்கு என்ன தமிழ்ல சதுரங்கமோ எதோ ஒன்னு சொல்லுவாங்க ஆ அதனால ஆ அந்த அது ஒவ்வொருத்த காட்டுல காட்லருந்து வளக்குவாங்க இல்லாம காட்லருந்து வளக்குவாங்க அப்றோ காட் ட்ல வந்து சாப்பட்றதுக்கு வந்து ரொம்ப கெடைக்காது தான காட்லெல்லா சாப்பாடெல்லா ரொம்ப கெடைக் காது ஆனா அந்த பொண்ணு பசிக்கு இன்னாப் பண்ணுமே தெரியாது எதோ அவுங்க கெடைக்கற்தே குடுக்குவாங்க அந்த பொண்ணுக்கு சாப்டுவா அவளதா அப்றோ என்னாச்சி அந்த மாரி சாப்ணிக்கும்போது இது ஆ அவ எனக்கு ரொம்ப பசிக்குது இது நீங்க குடுக்கது ப பத் த்துல அப்டின்றா அதுக்கு அவுங்க தாத்தா சொல்றாங்கோ நீ சென்னைக்கு போ அங்க இந்த மாரி எல்லா செஸ் ப்ளேயர்ல்லா நெறைய இருக்குவாங்க நீ போய் அவுங்கள ஜெய்ச்சு ஆ அங்க போனே நெறைய சாப்பாடு தருவாங்க ஒனக்கு
நௌ
அப்டின்னுவாங்க அச்சி பாயட்றா
ம் ம்
செஸ் ப்ளே செஸ் ப்ளேயர்ல போய் அவளே விளையாட்றா ஜெயிக்கத்துக்கா ஜெயிக்கத்துக்குன் ஒரு வச்சிக்கோங் செஸ் ப்ளே பெரிய பெரிய செஸ் ப்ளேயர்ல்லா யாரு வந்து அத வந்து இதுபி சேலி பண்றாங்களோ அவங்கள வந்து விளையாட்டுக் சேத்துக்குறது இவ டேலி பண்ணிடுவத அதுக்கு வந்து யாரு இது யாரோ விளையாடிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்ளே
ம் ம்
அப்டின்ட்டு என்ன பண்றாங்க ஆ போய் பாக்கறாங்க இவ மைக்கு வந்து ஊலுந்துடுறா
ம் ம்
அப்புறோ யார் இங்க விளையாடுனதுன் கேக்குறாங்க நான் தான்றா அதுக்கு நம்பவே மாட்டங்க நீ எல்லா விளையாட மாட்ட நீ எல்லா எப்டி விளயாடிக்குவ ஆ உனக்கு ஒண்ணுமே தெரியாது இது பத்தி அப்டின்னுவாங்க அப்புறோ அவளுக்கு சா அந்த ஓனர் வந்து சாப்பாடு குடுக்குறாங்க அவளுக்
ஆ ஆ
சாப்பாடு எல்லா சாப்ட்டுக்குறா
ம்
அதுக்கப்புறோ என்ன பண்றாங்க இது ஜெய்ஷா
ஹலோ ஸ்டக் ஆவுதுங்க ஆ ஆ ஆ சொல்லுங்க சொல்
ஆ ஆ மழ வர்து
ம் ம்
ஆப்போசிட் பாட்டிக்குவாங்கல்ல அவங்க வராங்க அவங்க வந்துட்டு இந்த மாரி ஆ இவங்க யாரொ ஜெயிச்சிக்கிறாங்க நாங்களு விளையாடுறோ எங்க ஆளங்குடு வந்து விளையாடி ஜெய்ச்சி காட்டு பாக்கலான்றாங்க
ம் ம்
பண்ன அந்த ஓனர் வந்துன்னு சே சேரின்ட்டு உடுற உங்களாலே உங்களாலு எல்லாமே தோத்துறாங்க
ஆமாமா
ஜெயிச்ச்டான்னா அவ கைய வெட்டிருவா அவ ஆப்போசிட் பார்ட்டி வெரலே வெட்டிருவா
ம் ம்
அதனால பயந்துடு எல்லா தோத்துருவாங்க அதுக்கப்புறோ என்ன ஆகுது தோத்தரங்க எல்லா அதுக்கப்புறோ இந்த பொண்ணு என்ன சொல்து இல்ல நா ஜெயிக் நா ஜெய்ச்சு காட்டுறேன்றா அதுக்கு உனக்கு என்ன தெரியு இத பத்தி அப்டின்னு அதுக்கு ஒனர் சொல்றாங்க அவளுக்கு திறமைக்குது அவ சொல்றா அவ ஜெய்க்கிட்டு உடுங்கன்றாங்க
ம் ம்
அப்புறோ த ஆப்பூஸ் பாத்தி இ கையை வெட்டது போற அ பொண்ணு கைய யாரு ஆப்போசிட் பார்ட்டி இருகிறான்ல அவ கையை வெட்ட போறா இவன் வந்து தடுத்து நிறத்துவா எதுக்கு நீ தடுத்து நிறுத்துற அவ சின்ன பொண்ணு ஏதோ தெர்ல தெரியாம ஆனா ஜெயிச்சறா திறமைய க்கு அப்டின்றாங்க எப்டி எங்க ஆளுங்கள விட்டு அவுங்க ஜெயிக்கலா செரி இவ கூட நானே விளையாடுறே அப்டின்ட்டு அவரே விளையாடுவாரு அதுக்கப்பறோ அவனு தோத்துருவா அப்பறோ என்ன பண்றாங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூவா பரிசுத்தறாங்க அவ என்ன தெரியுமா சொல்றா அதுக்கு எனக்கு இதெல்லா வேணாங்க எனக்கு சாப்பாடு இருந்தா மூணும் சாக்லேட் குடுங்க போதும்
ம் ம்
இதெல்லா வேணா சாக்லேட் மட்டு இதா வேணு அப்டின்னு கேக்குறா ம் இதுதா கதையே அப்போ அந்த பொண்ணு வந்து காசுக்காக விளையாட்ல அவ பசிக்கி அவளுக்கு தேவைக்கி அந்த சாக்லேட்டுக்காக விளையாடிக்கிறா இந்த மாரி இந்த மாரி குட்டி குட்டிக் கதையெல்லா கூட நல்லா இருக்கு
ஆமா ஆமா
ஆ நெறையா கதை இருக் கு இந்த மாரி நா உங்களுக் கு அப்பறோ இன்னோரு இதுலல்லா சொல்றே ம் இந்த மாரி நெறையா கத அந்த மாரியெல்லா பாப்போ நாங்க
ஆ ஆமாம் ம்
ம் ம்
ம் நீங்களு ஹவுஸ் ஒய்ஃப்புங்களா
ஆமா ஆமா
இல்ல ம் நானாதா இன்ஸ்டால பாத்துட்ருப்போ அதுதா ம் ம் ஹும் ம் ம் ம் ம் ம்
மகிமா நைட்டுக்கு
ஆமாங்க நீங்க
நாங்குள் லேட்டா தா சமைக்கனு இவ்ளோ சீக்கிரோ சமைக்க மாட்டோ லேட்டா ரிபன் ஐட்டம் தான
ஆமா ஆமா
அதுனால லேட்டா எதனா செஞ்சுக்லா அப்டின்டு சேர் கம்முன்னாயிட்டே ம் இங்க மழ வருது அங்க மழைங்ளா
இல்லைங்ளே இப்பதா காத்து அடிக்குது ஒன்னு ஒன்னா வருது போல இருக்கு
ம் ஹும்
ம்
நாங்க பத்து மணி ஆயிடு சாப்புற வரைக்கி ம் மின்னெல்லா சீக்கரோ சாப்ட்ருந்தோ இப்ப கொஞ்ச லேட்டாயிற்தா அதுனால பத்து மணிக்கு பண்ணிருவோ அதுனால லேட்டாதா செய்றதே ம் ம் அதையு இவுங்க ஒரு நாளைக்கி செய்வோனா அங்க போய் இல்ல அவுங்க தங்கச்சி வீடு இருக்குதுனால அங்க போய் தான் பண்ணுவாங்களா
ம் ஹும்
செரிண்டு அங்க போயிடுவோ சேர் அங்க போய் எல்லா செஞ்சுக்கலா அப்டின்னுவாங்க அதுனால நெறையா அங்க போய்டுவோ
ம் ம் பக்கத்துலே இருக்காங்களா அவுங்க
ஆமா ஆமா செரிங்க நம்ம கால் அதே கட் ஆயிடும் அது கொஞ் நம்மளே முடிச்சிக்கலாம் ஆ நன்றிங்க நா அடுத்த கால்ல பேசலாங்க ஓகே ம் ம்